வணக்கங்க ம் ஆ நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா டிஃபன் சாப்டிங்களா இன்னு இல்ல தோழி இதுக்கு மேல தா செய்வோ
ஓ செரி செரி நானு இனிமேதா சாப்புனு ஓ நீங்க என்ன பண்றீங்க வேலைக்கு போறீங்ளா வீட்ல இருக்கீங்களா ஓ அப்டிங்ளா நானு வீட் வீட்ல தா இருக்கே ஏ உங்களுக்கு வேலைக்கு போக இன்ட்ரஸ்ட் இல்லைங்ளா
அப்டியில்ல இங்க வந்து இங்க ரொம்ப அப்டி ஃபேமிலி ரொம்ப அமே வேற எங்கயு போ முடியாதுங்க
ஆ
யார் அவ இனி
ஆ செரி செரி எனக்குமே போகுலுன்லா ஆச ச வந்து ரொம்ப இருந்தது அப்போ வீட்ல விடவே இல்ல இப்போ பர்மிஷன் சொல்லும் போது கொஞ்சொ அ பசங்க அவுங்க இருக்காங்க அவுங்கள பாக்கனு நமக் வீட்டு வேல இது எல்லாமே செத்து நம்பலால மேனேஜ் பண்ண முடியுமா அப்டின் சொல்லிட்டு ஒரு பயமே வந்துருச்சி
அப்டிங்களா நா மேரேஜ் முன்னல்லா போயிருக்க நா மேரேஜ் முன்ன சென்னையிலல்லா போயிருக்க கெளம்பு
நா நானுமே அப்டிதா முன்னாடி வந்து ஃபுல்லாவே போயிட்டு தா இருந்தே என்னோட கல்யாணத்துக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி வரைக்கு போயி்ட்டு தா நின்னா ஏனா அப்ப கூட என்ன மூன்றமாச முன்னாடியே வந்து எனக்கு என்கேஜ்மென்ட்னா முடிஞ்சிருச்சு ஆனா அப்பயுமே நா வந்து இல்லவே இல்ல கடைசி வரைக்கு கண்டிப்பா போவே அப்டின் சொல்லிட்டுதா போனனா ஆனா கடைசி அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா அவுங்க வேணா சொல்டாங்க செரின் சொல்லி ட்டு இருந்தாச்சி அதுகடுத்து ட்ரை பண்ணா அ சரியாவே செட்டே ஆகல ஆனா இப்போ நெறையாவே வருது ஆனா ஒருது வந்து ஓகேல்லா பண்ணிட்டே வரேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பாத்தா இப்ப கொஞ்சோ கையில ஒரு அடி பட்டுருச்சு ஃப்ரிட்ஜு ஃப்ரீஸர் இருக்கு இல்லைங்களா அதுல வாட்டர் பாட்டில் வச்சிருந்தே அத எடுக்க போகு போதி என்ன ஆச்சுனே தெரியில எ கை வந்து ஃப்ரீசர்ல அப்டியே ஒட்டிடுச்சு
ஐயய்யோ
ஒட்டி பயங்கரமான
அந்த மாரிலா இருக்கமா
ஆ எனக்கே அன்னைக்குதா நடந்தது கோல்டு பர்ன்ஸ் சொன்னாங்க அதாவது நமக்கு தீக்குள்ள கையவிட்டா எந்த மாரி இருக்குமோ அதாவது கை வந்து ஈரமா இருந்திருக்கு எ கையு அந்த டைம் வந்து
இல்ல ப்ரீஸர்ல கட்டி
அதாவது ஃப்ரீசர் அதாவது எ கை கட்டில்லா இல்ல அது நார்மலா தா இருந்துச்சு வாட்டர் பாட்டில் வந்து அத இப்டி எடுக்கும்போது அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வாட்டர் பாட்டில் மூடி வந்து உள்ள வந்து தெறந்திருக்கு குட்டி பசங்க குடிப்பாங்களா அந்த மாரி வாட்டர் பாட்டில் அதாவது உள்ளே குடி தெறந்து அந்த தண்ணி கொட்டி உள்ளே வந்து கட்ட ட்டி ஆயிடுச்சி அந்த தண்ணில்லா உள்ளே சிந்தி உள்ளேயே வந்து ஐஸ் கட்டிய ஆயிடுச்சு ந என்ன எடுக்க முடியலன்னு சொல்லி ஒரு வெரல உள்ள அடியில கோர்த்துட்டு இப்டி தூக்குனே அப்ப என்ன ஆயிச்சுன்னா ஏ வெரல் வேற அப்பதா கொஞ்சோ பாத்தரலா கழுவுனால எ கை ஈரமா இருந்துருக்கும் போல அதனால எ கை அப்டியே வந்து ஃப்ரீஸர்ல ஒட்டிருச்சு பிடிச்சு இழுக்க முடியல ரொம்ப பயந்து கத்திட்டு முடியல ஏன்னா வீட்டுல ஹஸ்பண்ட் எ பையெல்லா ரொம்ப பயந்துட்டாங்க என்ன பண்ணன்னு தெரிலா பிடிச்சு ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டே அதாவது என்னன்னா அப்டி இழு க்க கூடாதாமா அதாவது நம்ம ஒடம்புல ஹீ்ட் இருக்கு இல்லைங்களா அதுவு ஆட்டோமேட்டிக்கா வந்து விடணும் ஆன அது வரைக்கு நா பெயின் எப்டி தாங்குறது சுத்தமா முடியல கத்த ஆரம்பிச்சு பிடிச்ச இழுத்துட்ட சுடு தண்ணிக்குள்ள கைய விட்டுருக்கணு இல்லாட்டி ஃப்ரீசர்குள்ள சு சுடுதண்ணி கொஞ்சோ லைட்டா தெளிச்சு விட்டுருக்கணுமா அது எதுவுமே பண்ணல ந போய் வலி தாங்க முடியாம ஐஸ் வாட்டர்ல வச்சு சாரி நார்மல் வாட்டர் இருக்கும்ல கொழாய்ல அதுல போய் காமிச்சுட்டா அப்ப பெயின் பயங்கரமாயிடுச்சு
ஜயயோ அது அதா இந்த மாரிதா நா கேள்விப்பட்டது இல்லையே நாங்களு ஃப்ரீசர்ல வக்கிறோ பாட்டல
நானு இது கேள்விப்பட்டதே இல்ல அதாவது என்ன சொல்லினாங்கன்னா நானு நெட்லல்லாண சர்ச் பண்ணி பாத்தோ அது என்னன்னா அப்படி கை வந்து அது என்ன நம்ம கை வந்து ஈரப்பதமா இருக்கும் போது அதுல வைக்கும் போது அது டக்குன்னு ஒட்டிக்குமா நம்ம கைய சேந்து அப்டி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அதா கோல்டு பர்ன்னு சொல்லிட்டு நா அப்டியே விட்டுட்டே சரி இதுக்குல்லாம நம்ம ஹாஸ் பிட்டல்லா போயிட்டு அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டோ ஒரு டூ டேஸ் ஆச்சு கை வந்து பர்ப்புலா மாறிடுச்சு எ வெரல் மட்டு
ஐயோ
வெரல் என்ன இப்டி ஆகுது கலருன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புற அவுங்க டி டி இன்ஜெக்ஷன் ஏன்னா அந்த பெயின்னால நைட் ஃபுல்லா தூக்கோயில்ல அவ்ளோ பெயின் எரிச்சு குறையவே இல்லை இத்தன்னைக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து சு ஒரு ஹெல்ப் என்னது எண்ணெ இருக்கோல்ல கொதிக்க கொதிக்க எண்ணெய்யே ஏ ரெண்டு கால்லயு கொட்டிருக்க ஸ்கூல் பிளஸ் டூல்ல அப்ப இருந்தப்பெய்ன்னா ஐயோ ஒன்னும் ஆகல எ கால் ஃபுல்லா கிளீன் பண்ணி பாதோ இருக்குல ரெண்டு பாதமு அது ஸ்கின் ஃபுல்லா போயிடுச்சு
அய்யய்யோ
அத கிளீன் பண்ணி அந்த அந்த அப்ப கூட நான் அவ்ளோ கஷ்டப்பட்டேனான்னு தெரில எனக்கு இந்த புண்ணுனால என்ன ஆயிச்சுன்னா பயங்கரமான எரிச்சலு என் வெரல்ல அதுக்கடுத்து பாத்திரகழுவ அந்த மாரிதான் நமக்கு கஷ்டமா இருக்கும் அப்டின்னு நா நினைச்சது அதுக்கடுத்து இவர்கிட்ட போய்ட்டும் சரியாகல இன்னொரு ஒரு த்துருட்டாத அந்த டாக்டர் எப்டின்னா கைக்கு மட்டுமே ஸ்பெஷ ஸ்பெஷலிஸ்ட்டா இருப்பாங்கல்ல அதாவது அவர் வந்து அந்த கையே வந்து ஆக்சிடென்ட் அந்த மாரிலா ஆகி வெரலே போயிருந்தாலோ எல்லாத்தையுமே சேந்து ஒட்ட வச்சு அந்த மாரியு சர்ஜரி பண்ணுவாரா அவரு அவருக்கு போயிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா இதுதான் சொன்னாரு ஏதாவது இ இவர் வந்து ரெண்டாவது போன டாக்ட்ரு இவர் வந்து என்னனா ஸ்லீப்பிங் டோஸ் குடுத்துட்டார் நைட்டு தூக்கோ வராதுன்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் டோஸ்ஸு குடுத்துட்டு புண்ணு வந்து சூப்பரா சரியாயிடுச்சு நா என்ன நெனச்சன்னா கண்டிப்பா திரும்ப ஏன்னா நா கால்ல டிரெஸ்ஸிங்லா பண்ணி ரொம்ப பட்ருக்க திரும்பயு டிரெஸ்ஸிங் பண்ண வேண்டியது வருமோ என்னமோ நெனச்சுதா நா பய பயந்துட்ட ஆனா டிரெஸ்ஸிங் வந்து எதுவுமே பண்ற அளவுக்கு இல்ல ஏன்னா அவர் குடுத்தது அப்டியே புண்ணு சூப்பரா சரியாயிடுச்சு நல்லா சரியாயிடுச்சு ஆனா என்ன ஆயிடுச்சுனா இந்த கையில வந்து என்னால இப்ப பேலன்ஸ் பண்ணவே முடில ஒரு சின்ன வெயிட் இப்ப ஒரு ஃபோன் பேசுறோனா கூட இந்த ஃபோன ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல இந்த கையில வச்சிருக்க முடியல ஒரு குக்கர் வந்து என்ன ரைட் ஹேண்ட்
ஆ
ஒரு இந்த குப்பக் கவர்ல்லா வாங்குவோல இந்த ரோலா பிளாக் கலர்ல அத கூட என்னால இந்த கையில வந்து பிரிக்க முடில என்ன சொல்றாங்ன்னா அந்த கோல்டு பன் ஆனதுனால உள்ள கூடிய நரம்புலல்லா இதாயிருக்கோ அப்டின்னு சொல்றாங்க கைமு
ம் நாங்களு அந்த மாரி ஃப்ரீசர்ல தண்ணி வைக்கிறோ நீங்க சொல்றத பாத்தா பயமா இருக்கே
நா அதுல இருந்து நா ரொம்ப பயந்துட்டே ஏன்னா இங் பசங்க எல்லாருமே ஃப்ரீ்சர் எல்லா எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க எடுத்து எதாவது வாட்டர் பாட்டில் எடுக்குறது ஐஸ்கிரீம் எடுக்கன்னு இப்ப அதனால வீட்ல யாருமே ஃபிரீசர் தொடக்கூடாதுன்னு அப்டின்னு சொல்லி வீட்ல இது பண்ணியாச்சு எனக்கு என்னன்னா அந்தப் புண்ணு ஆனது கூட ஓகே அது ச சரியாயிடுச்சு ஆனா என்னன்னா இப்போ நா சொல்றன்ல கைய பேலன்ஸ் பண்ண முடில குக்கர் வந்து என்னால லெஃப் ட் ஹாண்ட்ல தூக்கிட்டு வர ரைட் ஹாண்ட்ல என்னால தூக்க முடில
அதெல்லா கஷ்ட்டோந் தானே இப்பவே வேல செய்ய முல்லன்னா
பெரிய குக்கரா இருந்தாலுமே எங்க அம்மா திட்டிட்டே இருப்பாங்க ஒரு கையில குக்கர தூக்காத சொல்ட்டு ஆனா கேக்கவே மாட்ட எப்பவுமே ஒரே இழுத்திட்டு வந்துருவே ஆனா இப்ப ஒரு கையில தூக்கமுடில எவ்ளோ அதாவுது ஆறலிட்ரு குக் கரே ஒரு கையில தா தூக்கிட்டு வருவே வேமா அதாவது எடுத்துட்டு வரதுக்கு நாலு விருந்து நடந்துட்ருக்கு சோம்பேரித்தனப்பட்டுட்டு ஒரே தரவைல எவ்ளோத கையில கோர்த்துட்டு வர முடியமோ கோர்த்துட்டு வந்துறது அப்டிதா பண்ணுவ ஆனா இப்ப இந்த கை வந்து பேலன்ஸே இப்ப பண்ண முடில
ம்
அவுங்க நறைய பெரண்ட சேருங்க அப்டி இப்டின்னு சொல்றாங்க நம்ம அததெல்லா வாங்கணு அதெல்லா கிளீன் பண்றதே ரொம்ப கஷ்ட்டோ சொல்றாங்க கிரியேட்
ம் ம் ம் ஆமா ஆமா பெரண்ட ஆமா ஆமா
பெரண்ட வந்து
அது பெரண்ட வந்து கிளீன் பண்றதவுட அத நம்ம செஞ்சு போது பக்குவமா செய்யணு இல்லன்னா அதோட இது வந்து எரியவு ஆரம்பிக்கு அப்டின்னுவாங்க அந்த மாரி நா சொன்னனே வாழப்பூல மு ட்ட பொரியல் சொல் சொல்ட்டாங்ளா எப்டி ரெசிப்பின்னு வாழப்பூ முட்டப் போட்டு பண்றது வாழப்பூ முட்டப் போட்டு அதுக்கு வந்து சி ஆனா சின்ன வங்காயோ யூஸ் பண்ணிங்கோங்க நல்லாருக்கு
ஆஹ்
சின்ன வெங்காயோ யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கு. மெலிசா கட் பண்ணிக்குங்க நம்ம முட்டைக்கு எப்டி கட் பண்றோமோ அந்த மாரி அதே போல வாழப்பூவ கட் பண்ணி நம்ம தயிரில போட்டு வச்சிர்ணு தயிர்ல போட்டு வச்சு மோர் மோர் தண்ணியிலப் போட்டு வச்சுட்டா வெள்ளையாவே இருக்கு அறுத்த மாரியே அதுக்கப்புறோ எண்ண வுட்டு கடுகு போட்டு கல்லப்பருப்பு உளுந்தம்பருப்பு காஞ்சி மிளகாவோ, பச்ச மிளகாயோ ஏதோ ஒண்ணு போட்டுக்கலா ஒன்னு ரெண்டோ அதுக்கப்புறோ என்ன பண்ணுவாங்க சின்னவெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிறுங்க அது நல்லா வ வதங்கனுன்னே என்ன பண்ணணு வாழைப்பூருக்குல்ல அத எடுத் சோ எடுத்து போட்டு கொஞ்சோ உப்பெல்லா போட்டு அதுலயே வதக்கனு நல்லா அஹ் நல்லா அந்த வாழப் பூ வந்து அந்த எண்ணயில வதங்கி கொஞ்சோ தண்ணி கொஞ்சோ தண்ணி விட்டு கூட வேக வைங்க அதுலே நல்லாருக்கு அப்டியே கொஞ்சோ கெட்டி ஆயிடு அப்டியே வேக வேக ஸ்லோல வச்டீங்ன்னா அப்டியே கெட்டியாயி கெட்டியாயி வந்துரு வாழ பூ பூ பூ போல வந்துரு வெந்துரு அதுக்கப்புறோ நீங்க என்ன பண்றீங்க உம் மொளகாதூளு மஞ்சதூளு உப்பு போட்டு சி மொளகாதூள் மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு இந்த முட்டக்குதுல அத வச்சு ஊத்திருங்க அத வச்சு ஊத்திட்டீங்கன்னா அது வாழபூ மாரியே தெரியாது முட்ட பொரியல் மாரி தெரியு பசங்கல்லா அவ்ளோ சூப்பரா சாப்டுவாங்க இந்த மாரி நிறைய டிஷ் இருக்கு
ஆமா வெஜ்லயுமே இந்த மாரி வச்சுல்லா பண்றதுக்கு நிறைய இருக்கு ஆனா அத வந்து வீட்டுல எல்லாரு விரும்பணு அது ஒண்ணுதா இப்போ நீங்க வெஜ்ஜு வந்து வீட்டுல சாப்புறவங்களுக்கு அதாது வெஜ் சாப்பிறவங்களுக்கு வெஜ்ஜ வித விதமா செஞ்சு கொடுத்தா ரசிப்பாங்க ஆனா வெஜ் வெஜ்ஜே பிடிக்காதவங்களுக்கு இத ஏ நீ நான்வெஜ் மாரி ஏ ட்ரை பண்ற நான்வெஜ் ஜே பண்ண வேண்டிதானே அதேதா ஒரு கேள்வி ஆனா பசங்களுக்கு வந்து இந்த மாரி வித்தியாசமா பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தடவயு ஒவ்வொரு வித விதமா செஞ்சு கொடுக்கணு அப்டி தா எதிர்பாப்பாங்க
உம் உம்
நா வந்து இங்க என்னன்னா அந்த நெய் பிடி சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குல்லிங்களா நம்ம நா நாங்க வந்து சிக்கன் சிக்ஸ்டிஃபை பண்ணுவே எனக்கு மேக்சிமம் சிக்கன் சிகஸ்டி ஃபை சொதப்பிட்டே இருக்கு நா என்ன பண்ணிருவேனா பெசாமா மசாலா தடவி இந்த கடையில ரெடிமேட் மசாலா விப்பாங்கள்ல அதயே வாங்கிட்டு என்ன பண்ணிருவேன்னா ஓடிஜியில வச்சிருவோ ஓடிஜியில வச்சா தா வ ந்து இது நெய் பிடிச் சிக்கனுக்கு நல்லா இருக்கு ஏன்னா நம்ம நார்மலா பொறிக்கிறது வந்து மேல கொஞ்சோ எண்ணெயோடே இருக்குல்ல ஆனா ஓடிஜில வச்சோம்னா நமக்கு எண்ண தேவையே இல்லல்ல அதனால ஓடிஜில வச்சிருவே வச்சு அந்த சிக்ஸ்டிஃபை பண்ணி எடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுனா நெய் மட்டு நிறைய யூஸ் பண்ணனு சட்டியில வந்து நிறைய நெய் ஊத்தி அதுல வந்து உளுந்தம்பொடி இருக்குல்ல நல்ல காரமான உளுந்தம்பொடி இட்லி பொடி இருக்குல அத அப்டியே போட்டுட்டு அது நல்ல நெய் வந்துது பொரிஞ்சு ஸ்மெல் பயங்கரமா வரும் இல்லைங்களா அந்த டைம் வந்து சிக்கன் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபை உள்ளே போட்டுணும் உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப வேற லெவலா இருக்கும் அது நாங்க மதுரை வேற இது வந்து இங்க ஒரு சில ஹோட்டல்ல வந்து இங்க கிடைக்கும் ஒரு தடவ தான் அங்க வாங்கிட்டு வந்தா அந்த அங்க வந்து என்னன்னா நிறையா கருவேப்பில போட்டிருந்தாங்க அதுதான் எனக்கு என்னமோ பிடிக்கல அ நெய் வந்து கருவேப்பப்புல ரொம்ப ஓவரா இருந்துச்சு நான் வந்து அதனால அத மட்டுமே ஸ்கிப் பண்ணிட்டு ஏனா கருவேப்புல அவ்வளவு நான்வெஜ்ல நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதனால அது வந்து பண்ணும் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஏன்னா அந்த உளுந்தம்ப பொடி அந்த நெய் அதோட சேர்ந்து சிக்கனும் மிக்ஸ் ஆவும்போது அத இன்னைக்கு கேட்டனே பையன் கூட இங்க வந்து ஸ்கூல் என்ன சொல்லிட்டான்னா நீங்க நான்வெஜ்ஜிமே குடுத்து விடுங்க எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைனு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அவன் நெய் போட்டு சிக்கன் குடுத்து விடுலாம் மா மேம் சொல்லியிருக்காங்க நான்வெஜ்லாம் கொடுக்க சொல்லுவாங்க நெய் போட்ட சிக்கன் குடுத்து விடுங்க ஒண்ணு இல்ல வேணா ஒரு லெக் லெக் பீஸ் குடுத்து விடுங்களேன் இதேதான் என்ன ஸ்கூல்ல வந்து நான்வெஜ் வேணாம்னு சொல்லிட்ட நம்ம அதே ஒரு ரீசன சொல்ல
இல்ல நிறைய ஸ்கூல்ல வந்து இங்கல்லாம் நான்வெஜ் வந்து இது பண்ண மாட்டாங்க
ஆ இல்ல இதுக்கு முன்னாடியுமே வந்து நான்வெஜ் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூலுமே நான்வெஜ் எல்லாம் நாட்ட அலோடுன்னு சொன்னாங்க ஆனா இங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கள பார்த்தவுடனே அவங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான் கண்டிஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்டோம் ஏதாவது ரெசி இது குடுக்கக்க கூடாது முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்கன்னா எஃக்கு குடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்கன்னா ரொம்ப அவங்க வந்து நாஸ்தி ஆயிடும் கிளாஸ் ரூம் நாஸ்தி ஆயிடும் சொல்லுவாங்க இல்ல ஒரு சிலருக்கு அலர்ஜி இருக்கும் பக்கதுல பிரண்ட்ஸ் ஷேர் சாப்பிடும்போது யாராவது ஒரு சில முடியாம போயிரும். அதனால எக்குமே குடுக்காதிங்னு சொல்லுவாங்க அதாவது பாயில்டு எக் கொடுக்காதங்கன்ன சொல்லுவாங்க ஸ்கராம்பிடு எக் பண்ணி ஏத ரைஸ் மாறி பண்ணி
ஆனா பாயில்டு எஃகு ஒன்னு ஆகாதே நல்லது தான அது உடம்புக்கு
அவங்க அதா சாப்பிடும் போது ட்ரெஸ் இதெல்லாம் இழுவிடுவாங்க மஞ்சக்கரு வந்து கொஞ்சம் ஸ்மெல் ரொம்ப இதா வரும்ல
ம் ம் ம்
அது இல்லாம நிறைய பசங்களுக்கு வந்து அவங்க இது இருக்கும்ன்னு சொல்றாங்க அலர்ஜி எல்லாம் இருக்குமா அதாவது பக்கத்து ஃப்ரண்டு சாப்பிடும் போது ஆச அவங்க ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நிறைய பேருக்கு ஒத்துக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல ஒட்டிவாங்க அதாது ஒண்ணும் இல்ல அந்த டேபிளயோ கீழேயோ சிந்தட்டாங்கன்னா அவங்களுக்கு கிளாஸ் ரூம் வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் ஹைஜீனிக்கா இருக் காதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஆனா இவங்க வந்து எடுத்த உடனே எங்களை பாத்த உடனே நீங்க சார் இங்க எல்லாமே அலவுட் என்னா வேணாலும் குடுத்து விடுங்க ஆனா என்னன்னா இவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கண்டிஷனா ஸ்க்ஸ்ல மட்டும் ஜங்க் ஃபுட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னனா லஞ்சுக்கு நீங்க ஜங்க் ஃபுட் குடுத்துகலாம் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அது ஏன் ஜங்க் ஃபுட் நாட் அலாவுடுன்னு சொன்னா ஓகே உள்ள பாத்தோடனே நீங்க நான்வெஜ் எல்லாமே இங்க அலொவுடு நீங்க என்ன வேணா குடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆ லைட்டா குடுங்க ரொம்ப ஹெவியா மட்டும் குடுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு இப்படி பண்ணா நம்ம எப்படி வீட்டுல சமாளிக்க முடியும் ஸ்கூலு வந்து நம்ம குடுத்து விடுறது சரியா இருக்காது எல்ல நேரமே இவங்க கொண்டு போனா அவங்க ரெண்ட்ஸுக்கு இதா இருக்கும்
ஸ்கூல்ல வந்து நான்வெஜ்ஜெ எத்துட்டு வர கூடதுன்றவாங்க ஆமா
ஆமா
ம்
ஒருத்தவங்க கொண்டு வரத பாத்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மாறிஒரு ஆச வரும்
ம் அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்ணும்னு தோணும் நான்வெஜ்னாவே எல்லாருக்கும் புடிக்கும் தான் அதெல்லாம் சாப்பிடனும் தோணும் அதனால பசங்கள வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண சொல்வாங்க நான்வெஜ் எந்த ஸ்கூமே கொஞ்சம் ஒரு நான்வெஜ் எடுத்துன்னு வராதீங்க வெஜ் எடுத்துன்னு வாங்க அதே போல இதுவு கந்த ஃப்ரூட்ஸ்ஸு நட் ஸ் மட்டும் ஸ்னாக்ஸ் கேட்னாங்க அந்த மாரி இருந்தா சொல்றாங்க தர நான்வெஜ் வந்து நெறைய ஸ்கூல்ல அவாய்ட் பண்றாங்க இப்போ அதலெல்லா எட்ன்னு வரக்கூடாது அப்டின்ஸ்ட்டு
ஆமாங் தோழி சரிங்க தோழி நம்ம இன்னொரு நாள் பேஸ்வோ
ஆ சரி சர் நன்றிங்க ம் ம் ம்